அ இப்ப கேக்குது சிஸ்டர் இப்ப நல்லா கேக்குது
ஆ
ஆ நா இப்பதா கோவிலுக்கு போய்ட்டு வந்தே சிஸ்டர் நீங்க நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா இப்பதா ஆஃபீஸ் விட்டு வந்தே சும்மா டி வி பாத்துட்ருக்கே
அ அ ஆஃபீஸ் இன்னிக்கு எப்டி போச்சு
ம் எதோ போச்சு எப்போதும்போலதா அ ஒர்க்கு டார்கெட்டு பேரஷ்ஷர் எல்லா தலந்துதா இருந்துச்சு
ஆ எனக் கொஞ்சோம் சிரமமாதா இருக்கு
ம் ஆமா ஆஃபீஸ் போற ஜாலியதா இருக்கு அங்க கொஞ்சோ அந்த டார்கெட் ஒர்க் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்றது கொஞ்சோ இதா இருக்கு
ஆ நா இங்க ஆதி விநாயகர்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தே சிஸ்டர்
அங்க பக்கத்துல இர்க்க
அ அங்க பாப்பா கொஞ்ச அங்க வந்து மாடெல்லா இருக்கு அந்த கோவில்ல சே பாப்பா பக்குமேனு சேர்னு போயிட்டு வந்தோ
ஓகே ஓகே
அப்புறம் மதியானோ இல்ல சிஸ்டர் ஆட்டோலதா போணோ இங்க பக்கத்து வீட்லயு வந்தாங்க சேரி ஷேர் பண்ணி போட்டு போய்ட்டு வந்தோ ஆ என்ன சாப்ட்டீங்க மதியானோ
மதியானோ வந்து மீன் குழம்பு
மீன் குழம்பா சேரி சேரி
நீங்க
இங்கியு மீன் குழம் மீன்தா வாங்கனாங்க அம் மா கோவிலுக்கு போறோன்றதுனால அ நாளைக்கு வெச்சுக்கலான் சொல்ட் டு வாஷ் மட்டு பண்ணி வெச்சுட்டாங்க வத்த கொழம்பு வெச்சாங்க
ஆ
ஆ
சேரி சேரி
அப்பறோ சிஸ்டர்
வேறென்னா இன்னைக்கி டே எப்டி போச்சு அதா கோவில்ல போயிட்டா
ஆமா ஜாலியாதா இந்ச்சு என்னைக்காச்சு ஒரு நாளு இந்த மாரி போயிட்டு வர வேண்டியதா
ம் சேரி சேரி சிஸ்டர்
ம்
எப்போ வந்தீங்க இப்பதா வந்தீங்ளா மின்னாடியே வன்ட்டிங்ளா
ஆ இந்த இப்பதா வந்தே செரி உங்கள்ட்ட கால் பேசுவோமேனு அடிச்சே செரி ரொம்ப நாள் ஆவுதே அப்டின்ட்டு
ம் சேரி சேரி வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்ளா
ஆ இங்க எல்லாரு நல்லார்க்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க எல்லாரு
ம் எல்லாரு நல்லார்க்காங்க
ஆ சேரி சேரி சிஸ்டர்
ம் யாரு சமச்சது நீங்களா உங்க அம்மாவா
இல்ல அம்மாதா சமச்சாங்க அ நா அங்க ஏ மாடிக்கு பேயிருந்தனா சொன்னொன்னே உங்களுக்தா தெரியுமே நாங்க ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கோன்ட்டு
ம்
அங்க போயிட்டு அங்க சும்மா வீடு வாசல்லா கூட்டிட்டு கொஞ்சோ துணி கிடந்துச்சு சேரின் தோச்சுட்டு அதா வந்தே அதுக்குள்ள அம்மாவே சமச்சிட்டாங்க
சேரி சேரி
ஆ சேரி சேரி அப்புறம் பஸ்லதானா சிஸ்டர் போவீங்க
ஆ ஆமா பஸ்ல தா போவ
ஆ
ஒரு மூணு பஸ் மாறி போனோ
மூணு பஸ்ஸு
ஐய்யய்யோ ஓக்கே அ ஆமா
சேரி சேரி சிஸ்டர் கஷ்டமாதா இருக்கூ மூணு பஸ்ஸு
ஆமா கொஞ்சோ கடுப்பாதா இருக்கூ சம்டைம்ஸ் வந்து டேரக்ட் கா பஸ் இருந்துச்சுனா ரெண்டு பஸ்ஸு
அ ஆ
அந்த பஸ் இல்லேன்னா மூணு பஸ் மார்னு
ஓ சேரி சேரி ம் இது யான உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு போர் அடிக்காது நா வீட்லயே இருக்கிறதுனால எனக்கு கடுப்பா வரூ ஆ
யே அ ஆ டிராவல் ஹவர்ஸே ஒரு டூ ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களே
ஆ
டூ அவர்ஸ் டிரவல் பண்ணி போயிட்டு வர வேண்டியதா இருக்கு
ஆ கஷ்டந்தா கொஞ்ச அனா
ம் ஆமா
ம்
நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்க தான
ஆ நா அங்க பேயிர்க்கே ஆமா
நீங்க எப்டி போவீங்க நீங்களு அதுமேனி மூண் நால் பஸ் த போவீங்ளா
இல்ல எனக்கு ஒரு இங்கேந்து நா சைக்கிள்ல போயிருவே ரெண்டு கிலோமீட்டரு அங்கேந்து ஒரே பஸ்சு தா
த ஓகே ஓகே
ஆ சில நேரத்துல அந்த பஸ் புடிக்க முடியலன்னா நான் வந்து அது ஃப்ரீ பஸ்ஸு அத புடிக்க முடியலன்னா ஆ வேற பஸ்ல ஏறி ரெண்டு பஸ்ஸா மாறணூ
ஓ ஓகே ஓகே அதே மாதிரி தா இங்கையூ மூணூ பஸ்ஸெ படிக்கோம்ல மூணு பஸ்ஸா மாறி போணோ
அ ஆ அதா அதா சேரி ஆமா என்னோட கொஞ்சொ தூரோ நீங்க தூரோ
காலையில் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி செவனோ ஓ கிளாக் கிட்ட தா விடுவாங்க சிக்ஸ் ஓ கிளாக் டன் சொல்றாங்க ஆனா அவங்க விட்றது என்னுமோ நார்மலா செவனோ ஓ கிளாக் தா விட்றாங்க
ஆ இன்னிக் கொஞ்செ
ஏமா செல்லுமா அ ஆமா இன்னிக் கெஞ் சீக்கிரமா வந்தாச்சு கேட்டுட்டு
ஆ கஷ்டன் தா அதா அன்னிக்கி பேசலான்னு பாத்தேன்னா நீங்க பிஸியா இருந்திருக்கீங்க போல ஆ கஷ்ட்தா நீங்க வந்து டயர்ட்டா ஆயிட்றீங்க
நா வரத்துக்கே எயிட்டோ ஓ க்ளாக் கிட்ட எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆகோ எயிட் ஓ கிளாக் பஸ்ல தா வருவே வீட்டுக்கு வர நயன் ஆவூ அந்த பஸ்ஸா வுட்டுட்டா பத்தூ ஆவூ
அது செரி
ம் அத்னால தா வந்து யாருட்டயுமே பேச முடிய மாட்டேங்குது ஹெ ஹேங் அது ஆனா கேக்க மாட்டாங்க நீங்க நீ லாங்கா இருந்தாலூ லாங்கா இல்லைனாலூ ஒர்க்க முடிச்சா ஒர்க்க முடிச்சா கூட அவங்க அனுப்ப மாட்டாங்க
ஆ அது செரி
ம் செட்டா மினிமம் நைன் டூ சிக்ஸு தான் ஆன அவுங்க வந்து நைன் டூ சவன்னு பண்ணி வச்சிருக்காங்க செவன் ஓ கிளாக் தா போவுணு அப்டின்னு
ஓ
ம்
அப்ப நீங்க
அப்ப நீங்க ஸ்லோவாவே பண்ணிட்டு வாங்க
அ சேரி
பஸ் கெடைக்க மாட்டதுல்ல கொஞ்ச மின்னடியே விட்டா நம்ம ரெண்டு மூணு பஸ்ஸூ மாற வேண்டியதாருக்கு மின்னடியே விட் யா மாறி நாங்க போறதுக்கு கொஞ்ச காசு ஈஸியா நா அந்த பஸ்ஸ விட்டு ஏறங்கி உள்ள வேற நா வர்ணு
ஆவ் உள்ளார வேற நடந்து போவ்ணுமா சைக்கிளா சிஸ்டர்
கிலோமீட்டர் ஆ தம்பி வந்து அழைச்சிக்போவ்
அடா அது ரொம்ப கஷ்டமாச்சக்கா அ நீங்க இல்லன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா கேட்டுருங்க சிஸ்டர்
கால்லையூ கொண்டு வந்து விடுவான் மா நைட்டூ வந்து அழைச்சிட்டு வருவா
அ ஆ
ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து தர மாட்டங்க ஆம்மா அவ படிக்கிறா அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
ஒன்னும் குடுக்க மாட்டங்கிறாங்க
ஆம்மா கடையாது அதுவு கடையாது இந்த ப்ராசஸ்ல
ஆ கொஞ்சொ அப்டே நீங்க இருங்க சிஸ்டர் ஒரு ரெண்டு மூணு மாஸ் அத்துக்கப்பற அப்டே நீங்க சேஞ்ச் ஆயுடுங்க அ வீட்டுக்குன் கேட்டுட்டு
வேற எதாச்சும் ஃப்ராஸஸ் வந்தாதா பெர்க் ஃப்ரம் ஹோம் தராங்களான் கேட்டு பாக்கணு இந்த ப்ராஸஸ் பொறுத்தவரையு கெடையாதுன் சொல்ட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற ஏதாச் வந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல
அங்க உள்ளவங்களுக்கே கொஞ்சொ சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு அந்த மாரி வச்ட்டு உங்கல்லா கொஞ்ச சீக்கிரமாவச்சு வுல்லா வீட்டல பாருங்க அப்படின்னு சொல்லி என்னமோ போங்க நம்மதா சொல்லிகிட் டு வா இருக்க வேண்டிதா எனக்கூ தெரியு ஏன்னா அந்த கம்பெனி அப்டிதா
என்னா பன்ற நம்ம எவ்ளதா கேட்டாலு விட மாட்டாங்க செரி கெஞ்சுரது வேஸ்ட்டுதா நம்ம வேலைய நா எப்போதுப்போல போவு என்ன பண்றது அட்டின்ட்டு இருந்துருவ நா போய் கேக்கல மாட்ட ரொம்ப நசநசன்லா
ஆ
ஏனா ஒர்த்தங்க எப்டி பேஸ் சுவாங்கன் தெரியுமுல்ல என்னா ஒரு நாள் தா வீட்டு விடுவாங்க ரெண்டு மூணு நாள்ளா விடமாட்டாங்க
ஆம்மா
ம் ஒரு மாதிரியா பேசிட்டா நமக்கே ஒரு மாதிரியார்க்கூ அவுங்கள பேஸ் பண்றத்துக்கு சேரின் நா எதுமே கேக்குற கடையாது
வீக்லி ஒன்ஸ் லீவ் தானே சிஸ்டர் சண்டேல்லா லீவ் தானே
ஆ சண்டே லீவ்தா ம் எ கூட ஐ டி லதா வேல பாக்குறாங்க பிரச்சன இல்ல அவங்க வந்து ஓக்கே ஓக்கே
அ
ம்
அ சேரி சேர் அப்பறம் பாப்பா தூங்குது பெயிட்டு வந்த களைப்புல வந்து மேடம் படுத்துர்க்காங்க
ஓ ஆமா ஆமா கொஞ்சோ டயர்டா இருக்கு ம் ம் நைட் அது இங்க வந் தோச நெனைக்கிற மதியோ மீன் கொழம்பு இப்ப தோஸ் இட்டுலி இட்லி எதாச்சு டிஃபன்னாதா எதாச்சு டிஃபன்னாதா இருக்கு
சேரி சேரி சிஸ்டர் அம்மா வச்சாங்களா நீங்க நீங்கதா கம்பெனி பேய்ட்டீங்ளா சேர் சேரி சேரி ஆ இங்கியு தோசதா இங்க தோச இல்ல இட்லியா இருக்கு
சேரி சேரி ஆ காலலேவா
இத இப்பதா அரச்சாங்க சின்ன வெங்காயோ வெச்சு காரத்தொவைல்
காரத்த அ இப்பயே சட்னிக்கெலா ரெடி பண்ணியாச்சு
ஆ ஆம்மா நாந்தா அவுங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அதா அங்க போலான்னு அ சட்னிய அது அரச்சு எடுத்துட்டு போய்ட்டுனா அங்க போய் தோச மட்டு ஊத்தி அவுங்குளுக் குடுத்துர்வ
அது ஓகே ஓகே
ஆ
ஈசியா அம்மா இருக்கிறதுனால கொஞ்சோ கஷ்டோ இல்லாம இருக்கு உங்ளுக்கு பாப்பாவ பாத்துகிட்டு அதுனால மேபி எல்லாத்தையு நம்மளே பாத்துக்கிறது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஆஹ
பாப்பா தூங்கிட்டானா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பீங்க
ஆ ஆமா சிஸ்டர் அதா உ நின்னுட்ருக்க அது ஏஞ்சிதுனா இப்ப நா போணு போயி அது பின்னாடியேதா நின்னுட்டிருக்கணு இல்லனா அதுனாலதா உங்கட்டலா பேசவுங்கூட எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது
ஆ ஆமா சின்ன கொழந்தையா இல்ல ம் ம் இன்னைக்கு எதோ கொஞ்சோ டைம் கெடச்சிருக்கு
ஆமாங் சிஸ்டர் சேரி சிஸ்டர் பாப்பா முழிக்கிற மாரி இருக்கு நா அப்புறமா பேசுற சிஸ்டர் ஆ சேர் பாய் சிஸ்டர்
ம் பாய்